ஹலோ ஹலோ சிஸ்டர் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லருக்கேங்க சிஸ்டர் சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க
நான் கால்ல தோசையு மட்டன் கொழம்பு கொஞ்சோ நைத்து வைச்சது
ஓ சேரி சேரி சிஸ்டர்
அதனால மட்டன் கொழம்பு தோசையு சாப்ட்டே
ஓ சேரி சிஸ்டர் அப்றோ சிஸ்டர் காலையில நானு தோச தா
ம்
சிஸ்டர் சாப்டே
ம் இப்பல்லா இட்லியே சரிய ஊத்துறது இல்ல எல்லா எல்லாரு வீட்லயுமே தோச தா
சேரி அடிச்சர்ர ஆமாங் சிஸ்டர் இட்லி இது பண்ணுனாவே அந்த பாத்ரோ விலக்குனே ஒரு பயோ உங்களுக்கு ம்
எனக்கு அதேதாங்க
இட்லி பத் தருவியா ஆனா வேல ஈசிதாங்க அது கழுவுறதுனாவே ஒரு மாரி கஷ்டமா இருக்குதுங்க
ம் வேல ஈசிதா அதுவு இல்லாம இட்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தோசைய விட இட்லி நல்லது ஆனா நம்ம தானே எந்த விஷயோ நல்ல விஷயோ பண்ணுவோ அதுக்கு ஆப்போசிட்டா தானே பண்ணுவோ
ஆமாங்க எப்பயு நம்மளுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா தாங்க இருப்போ நீங்க சொன்ன மாரி
அதா உடம்புக்கு எது நல்லதோ அது சாப்றதுல்ல எது எது வந்து சாப்போ நல்லா ஸ் உடம்பு கெடுத்தலோ அதுதா நம்ம விரும்பி சாப் பறோ எனக்கு அதுதா புடிச்சிருக்கு எனக்கு அந்த டேஸ்ட் தா புடிச்சிருக்கு அந்த மாரி போயிட்டு இருக்கோ
ஆமாங்க
ம்
ஒரு சிலர்லா இந்த ஜிம்முக்கெ
ஆனா இப்ப
ஆ சொல்லுங்க
அ அந்த மெளகு பத்தி பேசுனோல்லங்க மெளகு வந்து எப்டினா வருசதுக்கு ஒரு டைமு தா அது அறுவடை பண்ணுவாங்ளா எல்லா நாளு இருக்காதா எல்லா ஒரு இது கடைக்காதா அந்த வருஷோ ஒரு ல அந் இந்த எங்க இதுல மட்டு தா வந்து அறுவட பண்ணுவாங்களா மெளகு
ஓ சேரி சேர் ஏ சிஸ்டர் அப்டி
அதனால தா அந்த மெளக் குவந்து ரேட் அதிகோ அது தெரிலம்ப்பா அது வந்து அங்க மெளகு போடு வாங்கல்ல அங்கே சொன்னாங்க நா வந்து என் னானா ம் எப்பவுமே மெளகு இருந்துகிட்டே இருக்குல சுத் தி ஒரு வேள அதனால அப்டி இருக்கும் போல எப்ப வேணாலு கடைக் ஏ ட் காச்சிடே இருக்கு நம்ம எப்ப வேணாலு யூஸ் பண்ணிக்கலா அப்டி நெனச்ச
அ ஆ அப்புல்லா இல்ல வருஸ்த்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ தா நானு கேள்விப்பட்ருக்க
ம் என்ட ஒரு டைம் தா சொன்னாங்க
ஓ அப்ப ஒரு டைமா தாங்க இருக்கும் நா தா ரெண் டேமன இது பண்ணிகிட்னாருக்கு அதே மாறி பாத்தீங்னா நாங்க ஒரு டே கிளவ்டு ஒயிட் கலர்ல இருக்குமே
ம் மெளக்கு ஒயிட் மெளக் ஆனா ரேட்
ஒயிட் மெளகு இல்லங்க அந்த சீரகோம் சோம்பு கசகசான்னு சொல்லுவாங்கல
ஆமா
குட்டி குட்டியா வப் கடுகு வுட சின்னதா இருக்கும் பால் குட்டியா இருக்கும்
ஆமா அதுக்கு பேர் கசகசா தாங்க
ஒரு டைமு அந்த கொல்லிமலைல இருந்து கீழே வந்து கட போட்டாங்க பேலுக்குறிச்சியோ சம்திங் ஏதோ ஒரு ஊர்ல போட்டாங்கன் நெனைக்கிறங்க
ஆமா பேலுக்குறிச்சில தாங்க அதிகமா போடுவாங்க
ஆ அங்க வாங்கலான்னு போனோ செரி ஒரு பாட்டி இருக்காங்க செரி வயசானவிங்க நம்ம வாங்கனா பத்து ரூவால என்னா ஆய்ர போது இருவது ரூவாயோ பத்து ரூவாயோ என்னாயிற போதா அவிங்ளுக்கு ஏதா செலவுக்கு ஆகுல அப்டின் சொல்லிட்டு செரின் வாங்குனங்க கடசில அந் பாட்டி பாத்தீங்கன்னா எங்கள ஏமாத்திட்டாங்கங்க இந்த ஒயிட் கலர்ல ரவ இருக்கும்லங்க ரவ ரவ ரவையும் அந்த கோ அந்த கசகசாவும் பாக்க ஒரே மாறி இருக்குங்க அத குடுத்து அந்த பாட்டி ஏமாத்திருச்சுங்க
இப்ப அது கசகசா இல்ல அது வந்து ரவய தா உங்ளுக்கு வந்து சின்ன சின்ன பாக்கெட்ல போட் டுருக்கு ரெண்டும் கலந்திருக்கும் நெனைக்கறேன் அனேகமா
இல்லங் கலக்கல நல்லாவே தெரியுதுங்ளே நம்பளுக் டேஸ்டு தெரியு இல்லங்க ரவைக்கும் வேற எதுக்கும் டேஸ்ட் தெரியு இல்லங்க
ஆ ஆ
நல்லா டேஸ்ட் தெரிஞ்சுதுங்க அந்த பாட்டி ஏமாத்திடாங்க
அப்டி ஏமாத்றாங்க
ஆமா ஏமாத்துறங்கதான் இது நம்ம சோம்புமேங்க
ஆ
சோம்புமே வந்து கலரு குடுப்பாங்க
ஆ நா இந்த டைமு எங்க ஊர்ல இருந்து சோம்பில்லேன் சொல்லிட்டு இங்க ஒரு கடயில வாங்கிட்டு வந்தங்க வா ரொம்ப கிரீனா இருந்திச்சி சேரி அப்டின்னு கா அ கழுவி பாக்லான் அப்டின்னு சொல்லிட்டு கழுவுனா அப்டி கிரீனா வருதுங்க ஒரு ஏழ் எட் டைமுக்கு மேல கழுவிடேங்க என் ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டு தூக்கி போட்டுரு நம்ம வேற கூட வாங்கிக்கலாம் அப்புடின்னாங்க செர் கழிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வேணாம் அந்த கடையில வாங்க வேண்டாம் வேற கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னங்க
ம் ம்
அப்டி ஏமாத்துறாங்க அது நார்மலா தெரிஞ்ச நல்ல ஒரு கட தான் ஆனா இருந்தாலும் இந்த சூப்பர் மார்க்கெட் ல்ல அப்படி ஏமாத்துறாங்க
அவிங்க என்ன பண்ணுவாங்க அவிங்களே ஹோல்சேல்குள்ள வாங்கி வாங்கி விக்கறாங்க
ஆமாங்க
தனியா இவிங்க தனியா பேக்கெட் போட்டு இவிங்க கம்பெனி பேர் போட்டு வித்தாங்கன்னா கூட அது மிஸ்டேக் இவிங்க மேலங்களா அவிங்க வந்து பேக்கெட்டே
அப்ப இவிங்க மேலதாங்க தப்பு
ஊ இல்ல அப்றோ அதா அடுத்த டைமு கொண்டு போய் குடுத்துட்ரலாமா காசு வாங்கிலாமா அப்ப நாங்க வேண்டா போ போ அப்டின்ட்டே யூஸ் பண்ணிக்கலா இல்லனா தூக்கி போட்ருலாங்க காசு குடுத்து வாங்கிட்டு அத ஏங்க தூக்கி போணு
ஆமா
அப்பவு மனசு இல்ல அந்த மாரி நெறையா இது அதே மாரி இங்க நீங்க சொன்ன மாரிதாங்க இந்த மெளகு குட பப்பாளி வெதைன் சொல்லி ஏமாத்றாங்க
அம்மா ரொம்பவே ஏமாத்துவாங்கக நெறைய விஷய எல் லா இதுலயுமே வந்து ஏ கலக்குறாங்க இப்பெல்லா எதுமே வந்து கரெட்டான ஒரு ஒரிஜினல் கெடையாது எல்லாமே
ஆ
நம்ம அங்க நெறைய பேரு என்ன பண்ணுவாங்கனா சாப்ட்டு பாப்பாங்களா மெளகா இருந்தாலு செரி இதா இருந்தாலு செ செரி அது ஒரு நல்லா களறி விட்டு உள்ள இருந்து எடுத் து சாப்ட்டு பாப்பாங்களா
ஓ
சாப்ட்டா கார தெரியுல இது காரமா இருந்தா மெளகு இது கொஞ்சோ காரமே இல்லாம கொஞ்சம் கொஞ்ச லைட்டா காரம் கொஞ்ச சுத்தமா கொஞ்ச மண்ணு மாரி இரு க்க மாறி இருக்குல்ல
ஆமாங்க
அந்த மாரி இருந்தா அதுல கலந்திருக்காங்கனு அர்த்தோ
இப்போ ஒரு சிலர்லா என்னா பண்ணுவாங்கன் பாத்தீங்கன்னா இப்ப மெளகு பாதி இது பாதினு கலக்குவாங்க இல்லைங்க அ பப்பாளி வெத பாதி மெளகு பாதின்னு மிக்ஸ் பண்ணுவாங்க
ஆமா
இப்ப அந்த நேரத்துல ஒரு ரெண்டு இது எடுத்து சாப்பட்றாங்கனா ரெண்டுமே பெப்பரா இருக்கு ஒ அவங்க கைல ரெண்டுமே பெப்பரா வந்து மாட்டிகிச்சுனா அப்ப என்ன பண்ணுவாங்க ஆனா அதுல கலப்பட இருக்கு இவங்க சே எடுக்றது எல்லா பெப்பரா எடுத்து சாப்பட்றது மட்டு பெப்பரா இருங்ளே ஏனா
அது ஒரு கோ இதுதானேங்க அது எதாத்தமா வர்றது அது வந்து நம்ம ஒண்ணு பண்ண முடியாது நம்ளு நம்பி வாங்கிட்டு வந்து கடைசில நம்மதா ஏமாந்து நிக்கிறோ
ஆமாங்க
ஆ அது வந்து எப்பின்னா பெப்பர் வந்து அது நடுவுல எப்பின்னா மேலால நம்ம எடுக்ல நல்லா உள்ள களை ஏனா அவிங்களு உள்ள இருந்து இப்டி அள்ளி அள்ளிதா போட்றாங்க
ஓ ஓ
அப்டி அள்ளி போடும் போது தெரியுல அவிங்களுக்கு எங்க கலந்து வச்சிருக்காங்க ஏனா மேலால யாருமே போட மாட்டாங்க மேலால போட்டா கண்டுபுடிச்சிருவாங்க அப்டின்னு மேலால மெளகு கொட்டி விட்டுட்டு அதுக்குள்ளா வந்து மெளகு அதுவும் கலந்து விட்டு உள்ளாக்குறிறதுதான் அடியே அள்ளி அள்ளி அள்ளி அள்ளி போடுற மாரி இது பண்ணுவாங்க ஆக்சன் பண்ணுவாங்க
சேரி சேரிங்க நறைய
அதுலயுமே பாருங்களேன் ஃபர்ஸ்ட் அல்ல மோது மேல மேல வெப்பாங்களா
ஆ
என்னங்க ஃபர்ஸ்ட் அள்ள போது மேலால அள்ளுவாங்க
சரிங்க
ஒரு ஒலக்குல அள்ளுவாங்கல ஃபர்ஸ்ட் அல்லும் மோது பாருங்களேன் மேலால வச்சு அள்ளுவாங்க அது ஒரிஜினல் மெளகு திருப்பி உள்ள இருந்து அள்ளி அள்ளி உள்ள ருக்குறதான் அப்டி க இது பண்ணி இது பண்ணி போடுவாங்க திருப்பி அத அவிங்க வேற ஒரு கவர்ல கொட்டும்மோது அப்ப மேல இருக்கிறது அடியில போயிரு அடியில இருக்கிறது மேல வருமா அப்ப அந்த மேலால இந்த மிளகுதானே திருப்பி இருக்கும் திருப்பி அந்த சாப்ட்டு பாத்தாலும் அப்டியேதான் இருக்கும் எல்லாம் ஸ்கேமு
நம்மபலே தயாரிச்சாதாங்க உண்டு எல்லாத்தையுமே
ம் ஏங்க புளி இருக்குலங்க புளிக்கா நறைய ஊர் அது என்ன சொல்லுவாங்க திண்டுக்கல் புளி இது வந்து மலப் புளி எதேதோ சொல்லுவாங்களே அந்த மாரி புளி எல்லாம் வந்து என்னங்க
திமுக்கூர் புளினு சொல்லுவாங்க உன்னோன்னு
ஓ அது இங்க எது சொல்லல எனக்கு தெரில
கர்நாடகா பக்கத்துலயும் அந்த ஊர் இருக்க மாட்டிருக்குங்க அந்த ஊர்ல இருந்து வர புளி அப்டின்னு சொல்லி விப்பாங்க
ஓ
இப்போ ஏதாவது இப்ப நார்மலா இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க ஒரு அண்ணாச்சி பழமோ ஏதாவது வித்தியா பாத்தீங்கன்னா கொய்யாக்கானு அப்படிமாங்க ஏன்னா கொல்லிமலைன்னா அது கொஞ்சம் இது அதிகம் அப்டின்னு சொல்லிட்டு அதுங்க ஆனா நார்மலா தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஆனா அது கொல்லிமலைன்னு சொல்லி வித்தா எல்லாரு வந்து வாங்குவாங்க அப்டின்ட்டு அந்த மாரி ஒரு பொய் சொல்லுவாங்கள அது மாரி புளிலியும் அப்டி விப்பாங்க
ம் ஏங்க புளில அப்டி சொன்னாவு பரவால்ல புளி வந்து வெயிட் பாத்தான குடுக்குறாங்க அதுக்கு உப்பு கலந்துருவாங்க தெரியுங்களா புளிக்குள்ள
ஓ அப்ப தெரிய தெரியாதுங்களா நம்மளுக்கு நார்மலா பாக்கும்போது
புளிய தொட்டு பாத்தோமுனா ரொம்ப ஈரமா இருக்கும் பார்த்தீங்களா சத சத சதனு இருக்குமா அதெல்லாம் உப்பு கலந்துருப்பாங்க நம்ம வந்து எப்டின்னா அ ரொம்ப தெரியிற அளவுக்கு உப்பு கலக்க மாட்டாங்க
ஓ லைட்டா
லைட் ஹ கொஞ்ஜோ எப்டினா உப்புனாவே ஈரோம் கொடுக்கும் அப்ப வந்து எல்லா இதுலயும் கொஞ்ஜோம் கலந்துச் ச்சுன்னா ஈரத்துக்கு நம்ம வெயிட்க்கு நம்மப்ப ஒரு காய் கிலோ எடுத்து வச்சோம்னா அப்றோம் ஒரு நூறு கிராம் இல்ல ஐம்பது கிராம் எக் எக்ஸ்ட்ரா அந்த ஈரத்துக்கு இழுத்து கொடுக்கும்
ஓ
உப்பு கலந்து விப்பாங்க நறைய இது இருக்குதுங்க எல்லா அதுலயுமே வந்து ஸ்கேம் இருக்கு
உப்பு விஷயமே எனக்கு தெரியுது
ம் ம் அப்றோ நறைய இதுல கொட்ட இருக்கு கொட்ட கொட்ட எடுத்து புளிம்பாங்க ஆனா உள்ள கொட்ட இருக்கு அதுவு வெயிட் கணக்கு
பேக் பண்றதே பாத்தீங்ன்னா இது கொட்ட எடுத்ததும்மாங்க ஆனா உள்ள பாத்தீங்ன்னா கொட்ட இருக்கு ஆனா கொட்ட எடுத்ததுனு சொல்லி ஒரு அமௌண்ட்டு நெறைய அமௌண்ட் வாங்கிவாங்க
ம் ம் ம்
கொட்டை எடுத்தது ஒரு அமௌண்ட் கொட்டை எடுக்காதது ஒரு அமௌண்டா இருக்குல இவுங்க கொட்டய பாதி எடுத் காமியே எடுத்ததுன்னு சொல்லி ஏமாத்துவாங்க இனிப்பு புளில நீங்க யூஸ் பண்ணிர்க்கீங்ளா
ம்‌ ம் தெரிலங்க
ஓ
எங்க நாங்க அதிகமா புளி யூஸ் பண்ண மாட்டோ புளியவே அதிகமா வாங்க மாட்டோ நாங்க நாங்க இந்த ரசத்துக்கு ரசத்துக்கு மட்டுதா புளி கொழம்பு வந்து எப்பவாது எப்பவாது மட்டுதா வப்போ
ஓ இது மீன்
காலைல சாப்பாடு கெளறிவோ மதியந்துக்கு தயிரு இல்ல காலைல வச் ச சாப்பாடு கெளர்னது மீதி இச்சுன்னா அத சாப்ட்டுப்பே நானு இப்ப நைட்டுக்குன்னா தோச சட்னி அரக்கிறது ஒரு நாள் சாம்பார் வைக்க இந்த மாரி மா மாத்தி வைக்கு போது வாரத்துக்கு ஒரு டைம் தா நாங்க அ புளி கொழம்பே வைப்போ அதுவுமே
ஓ இந்த பருப்பு கொழம்பு வைக்கு போது அதுலயு தானங்க புளி ஊத்துவீங்க இல்லிங்ளா
அ அ நாங்க புளி ஊத்த மாட்டோங்க அந்த ஒரு நேரத்துக்கு மட்டுதா எப்டின்னா காலைல வச்சம்னா ஒரு மதியோ சாந்தரத்துக்கு வேணு அப்டின்னா புளி ஊத்துவாங்க
ஆ
ந இப்ப நானா நைட் மட்டு தா வக்கிற நைட்னா அளவு தெரியுல இவ்ளோ மட்டு போட்டா போது அப்டினு அந்த மாரி கொஞ்சமா தா புளி ஆ அதேனா பருப்பு போடு போது நா புளி ஊத்த மாட்ட அப்பவே நாங் சாப்ட்டு காலி பண்ணிறுவோ
ஓ செரி செரிங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குமாங்க புளி ஊத்துலினா
ம் நல்லாதா இருக்கு
ஓ செரி செரிங்க அந்த மாரி சாப்ட்டதில்லயா அதனாலதாங் கேட்டே ஓ
அதனாலதா அதிகமா சேக்கறதில்ல புளி கொழம்பே அவுங்களுக்கு புடிக்காது சொல்லப்போனா என்னோட பையனுக்கு